ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்கப்பா
கேக்குதுங்களாங்க ஓகே ஓகே ஓகே
ஆ கேக்குதுப்பா எனக் ஆ கேக்குதுப்பா
கே கே கே சாப்பிட்டாச்சா
ஆ ஆ
சாப்பிட்டீங்களா
ஆ
இன்னு இல்ல இனிமேல் த ந பேசுறுது முத கேக்குதுங்களா
ம்ம் நீங்க சாப் இன்னும் இல்லங்கிளா
நா இன்னு சாப்லங்க இனிமேல் தாங்க
ஆ அப்ப கொஞ்சோ அடைக்கிற மாரிக்கு கொஞ்சோ வெளிய வந்து பேசுறீங்களா
இப்ப இவளல்லா நா இதுலதாங்க பேசிட்ருந்தே இதே இடத்ல உட்காந்ததே
ஆ இப்ப கொஞ்சோ நல்லா கேக்குது ஆ எனக்கு இப்ப கேக்குதுப்பா அப்ரோ உங்க ஊர்ல மழையா
மழதாங்க திடீர்னு வரு அதாது ஸ்கூல் டைம்ல மட்டு மழ வருங்க இப்ப எல்லா மழ வராது ஆமா கரெக்டா ஸ்கூல் டைம்ல ஸ்கூல் பிள்ளைங்க விட்டு வரும் பாருங்க
ஆ ஆ
இந்த போர் தேட்டி ஃபைவ் தேட்டி அப்பதாங்க மழ பெய்யு பெல்லைங்கள பயமுறுத்துற மாரி
கொஞ்சோ மழ அதிகம் ப்ப மழ ஜாஸ்தியாதா பா இருக்குது
ஆ ஹோ செரி செரி செரி இங்க இன்னிக்கு மழ இல்ல மழ வர்ற மாரி காத் த்து பயங்கரமா அடிச்ச து ஆனா ஓடிர்ச்சு அப்டியே காத் தடிச்சு ஓடிர்ச்சு மல
ஆ ஆ அப்டிங்ளா இன்னிக்கு என்னப்பா சமையல்
இன்னிக்கா இன்னிக்கு எங்க வீட்ல வந்து ஈரல் க்ரேவி சிக்கன் க்ரேவி
ஆ ஆ ஹா
ஆ எங்க அம்மா வந்து எ எக்கு க்ரேவி பண்ணி கொடுத்து வுட்ருந்தாங்க
செரி செரி
அ அதனால பல்லு எனக்கு பல்ல புடிங்கிட்டோமா அதனால நீ மட்டன் ல்லாம் சாப்ட முடியாதுல்ல மேக்சிமம் மட்டன் நா சாப்ட மாட்டே இது பாப்பாக்காண்டி இன்னிக்கு சிக்கன் வேணுனு கேட்டுச்சு
செரி செரி
தி இன்னிக்கி சிக்கன் எடுத்தாச்சு எனக்காண்டி கொஞ்ச ஈரல் எடுத்துட்டு வந்தாங்க
சேர் சேர் இப்ப பல்வலில்லா கொஞ்ச பரவாயில்லைங்ளாப்பா
பல்ல புடுங்கிட்டேங்க நைட்டுக்கு முந்தா நாள் போய் பல்ல புடிங்கிட்டு வந்துட்டோ
ஆஹா
அதேதா பல்லு பல்லுல வந்து ஒரு மாரி பைன் பண்ணிருக்காங்க ஒரு பக்கோ அத என்னமோ கேப்பு வைக்கணு அது இதுன்றாங்கங்க அது போய் நா அடுத்த வாரத்ல வர சொல்லியிருக்காங்க கேப்பு வைக்கணு அப்டி ஆ வலி வலி பரவாயில்ல இப்ப வலிலா இல்ல
ஆ மாத்திர எல்லா போடுறீங்ளாப்பா
ஆமா போட்டுட்டு தா இருக்கே ப்ளஸ் வந்து நம்ம கொஞ்ச சூதானமா இருக்கணுய்ல வாயில மெல்லா ம கொஞ்ச ஹாடா சாப்புடாம ஒரு ஆமா சூடா எதுமே சாப்படாம தண்ணி கின்னி சூடா ஆமா
ஆ
அதனால கொஞ்ச கேர்ஃபுல்லா தா இருக்கண்ருக்காங்க
சேர் செரிப்பா ஆமாமாமா கொஞ்ச ஆமா பாத்து தா இருக்கணு
ஆமா நீங்க நீங்க என்ன சமையல் பண்ணீங்க இன்னிக்கி
இன்னிக்கி மட்டன் எடுத்து பிரியாணி பண்ணப்பா
சூப்பர் சூப்பர் அ
ஆமா ஞாயித்துக்கிழமன்றதுனால எல்லாரு வீட்ல இருப்பாங்க ஆ அதுனாலல்ல இன்னைக்கி சாப்ட்டாங்க எ பையனுக்கு தா கொஞ்ச உடம்ப் முடியல
அய்யோ ஆ எனாச்சு
ஆ ஒரே ஜொரமா இருக்குது செரி அவன அப்டியே பாத்துக்கிட்டு அவனுக்கு தனியா சமச்சு குடுத்துட்டு அப்டே போயிட்டுருக்குது
செரி செரி அது கிளைமேட் ஒரு மாரி சேஞ்ச் ஆகுதுல்ல அதனால நம்மளுக்கு செட் ஆக மாட் டுது ஒரே ஒ ஆமா அது
வந்து ஒரு நேரோ வெயில் அடிக்கு
வெயில் பயங்கர வெயில் அடிக்குது சாய்ந்தரத்துல ப பயங்கரமா மழ வந்துருது
ஆமா ஆமாப்பா
தாங்க மாட்டது அத எங்க வீட்ல எல்லா பாத்துக்கங்க மழ கொட்டுனாலு ஏ சி போட்டு வச்சிருப்பா ஐயோ ஆமா அதுவே எனக்கு சேராது பாத்துக்கங்க மழ கொட்டிட்டு கெடக்கு எனக்கு ஏ சி ய போட்டாதா தூக்க வருன்னு ஏ சி ய போட்டுக்குறு
ஆஹா ஹா
சொல்ல முடியாது செர் அது தூங்குற வரையு வெயிட் தூங்குற வரையு வெயிட் பண்ணுவே தூங்குனனோ ஆஃப் பண்ணி விட்டுருவே
செரி செரிப்பா ஆஹா பசங்கல்லா நல்லா இருக்காங்ளா
ஆ எனக்கு ஒரே பொண்ணு தாங்க ஒரு பொண்ணு தா டென்த்து படிக்கிறா இப்ப நல்லாயிருக்கா
செரி செரி நாளைக்கு பாப்பாக்கு ஸ்கூல் இருக்குங்ளா
ஆமாங்க நாளைக்கி ரெண்டு பேருமே கெளம்பிடுவாங்க அவரு கெளம்பிருவாரு இவளும் கெளம்பிருவாங்க ரெண்டு பேருமே கெளம்பிருவாங்க அதுக்கப்புற தாங்க மாடியில அம்மாங்க நாங்க கீழ இருக்குறோங்க அ ஆமா மாடில அம்மா அம்மா அண்ணே அண்ணன் ஒய்ஃப்பு பிள்ளைங்க எல்லா மாடில இருக்காங்க நாங்க வந்து கீழ் வீட்ல இருக்கோ கீழ நானு இவங்க ஏன்னா எங்க ஊரு வந்துங்க பஸ் போக முடியாத எடம் பஸ் எல்லா அங்க வந்து இருக்காது பஸ் வசதி கெடையாது ஒரு ஒரு டைமிங் மட்டுந்தா இப்பதா நம்பளுக்கு மினி பஸ்ல்லா போட்ருக்காங்க அது கொஞ்சோ ரூரல் ஏரியாவாங்க நம்மளுக்கு அது செட் ஆகாது நம்ம இங்கிட் இருந்தே பழகிட்டோமா அதனால எனக்கு அங்க செட் டாகல ஒரு ஃபோர் மந்த்ஸ் இருந்தே மேரேஜ் முடிஞ்சு அது எனக்கு செட் ஆகலையா பஸ் அப்புறோ நம்ப வேலைக்கு போக முடியாம இருந்துச்சி
ஆ
அ பஸ்சு வசதி இல்லாம எப்டி வேலைக்கு போறது அப்டின்ட்டு அப்டியே இங்கிட்டு ஷிப்ட் டாய்டோ அப்டியே நாங்க அப்டியே ஆ கொஞ்ச கொஞ்சோ வாடகை வீட்ல இருந்தோ அதுக்கப்றோ நம்மவே அ ப்றோ எனக்குன்னு நம்மளுக்குன்னு ஒரு வந்துரு மில்ல வீடு அந்த மாறி நம்மளுக் இது நம்ம வீடு வந்துருச்சு சொல்லிட்டு அப்டியே இங்க ஷிப்ட் ஆயிட்டோ இப்ப அங்க இருந்துட்டு அ போயிட்ருக்கு ஒரு வழியா
பாப்பாக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எல்லா இருக்காப்பா
ஆமா கண்டிப்பா போயிட்டு தானங்க இருக்கோ காலைல செவன் தேர்ட்டி எல்லா கிளம்பிரும் ஈவினிங் ஃபை தேர்ட்டி வரையு கிளாஸஸ் இருக்கு
அ அ அ
அதுக்கப்றோ அ வந்துடுவாங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு மேல ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் பக்கத்துல ஒரு சின்ன டியூஷன் உட்ருக்கே மேக்ஸ்க்கு மட்டு போவா அங்க ஏன்னா நம்மகிட்ட மேக்ஸ் லா நம்மகிட்ட படிக்க மாட்டா டெஸ்ட் எழுத மாட் டா படிப்பா நல்லா படிப்பா ஆனா டெஸ்ட் எழுத மாட்டா அது அடுத்தவங்கிட்ட உட்டோன்னா கண்டிப்பாக வேற வழி இல்லல்ல டெஸ்ட் எழுதி தானே ஆகணு ஆமா அது மாறி ஆமா அதனால மேக்ஸ்க்கு மட்டு அங்க விட்டுருக்கே மத்த சப்ஜெக்ட்லா நானே சொல்லி குடுத்துருவே
சேரிப்பா சேரிப்பா
அ
அப்புறோ சாரு வந்துட்டாரா
இன்னும் வரலங்க அவரு வரதுக்கு லேட்டாக வந்துட்டு இந்தா எங்க வீட்ல ஒரு பெட்டு ஒண்ணு இருக்குது வந்துட்டு அந்த பெட்ட கூட்டிட்டு போவாரு வெளில அந்த பெட்ட அப்டியே கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் அப்டியே கொஞ்சோ அப்டியே உழாவுவாங்க ரெண்டு பேரும் அதுக்கப் றோ அவங்கள கட்டி போட்ருவாங்க அதுக்கப்பறோ தா வருவாரு அவரு வந்து இப்ப எதிர்பாத்துட்டு உக்காந்துருப்பாங்க அவங்க பெட் அப்டியே கரெக்டா தெரியு அவிங்களுக்கு வர நேரோ அப்டியே படி மேல காத ரெண்டையு விரிச்சி வச்சிட்டு உக்காந்திருப்பாங்க
அ ஆ
அவரு வர்ற அங்க வரும் போதே கண்டுபிடிச்சடுவாங்க பாத்துக்கங்க
ஆமா அதுங்களுக்கு தெரியுப்பா அ தெரியு தெரியல மனுஷங்கள விட அதுக்கு நல்லா தெரியு ஆ அ
சில நேரத்துல ஊருக்கு போயிவாரு பாருங்க அ ஊருக்கு போயிட்டாருன்னா அந்த நேரத்துக்கு வந்து எதிர்பாத்துட்டே இருப்பாங்க நா சொல்லுவே எப்பா அவுங்க அப்பால்லா வரமாட்டாங்க போய் படு போ நீயே ஒங்க அப்பா ஊருக்கு போயிட்டாரு அப்டின்னாலு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாத்துக்கோங்க
பாங்க ஆ அவுங்களுக்கு தெரியும்பா தெனமு அவுங்களோட இருக்குறாங்கல்ல அதனால அவங்களுக்கு கண்டுபிடிச்சிடுவாங்க
ஆமா அப்பறோ கொஞ்ச நேரோ நா கூட்டு போவே பாவம் ஏமாந்து போயிருவாங்களே அப்டின் சொல்லிட்டு நா கொஞ்ச நேரோ பக்கத்துல ரொம்ப தூரோ போ முடியாது அவர மாரி நா சும்மா அப்டியே வீட் டு வெளில மட்டு அப்டியே போய் காமிச்சிட்டு கொஞ்ச நேரோ அப்டியே போக விட்டுட்டு அதுக்கப்பறோ வந்து நா கட்டி போடுவே இருந்தாலு நா கூட்டிட்டு போனாலு அந்த நேரத்துக்கு அவிங்க எதிர்பாப்பாங்க
ஆமா ஆமா ஆமா அது பழக்கமாயிடுச்சில்ல
ஆமா கண்டிப்பா அது வந்த ஒன்னே சவுண்ட் வேற குடுப்பாங்க பாத்துக்கோங்க அது ஒரு சவுண்ட் குடுப்பாங்க அப்பறோ எங்க பாப் பா ஒரு நாள் அடிச்சிருச்சின்னு வச்சிக்கோங்க அத அது வந்தோனே கம்ளைண்ட் பண்ற மாரி கம்ளைண்ட் வேற பண்ணுவாங்க அவர்ட்ட ஆ ஐயா ஆமா எனக்கு ஆச் சிரியமா இருக்கு கனி வா பாப்பாட்ட சொல்லுவே பாரு ஒன்னய வந்தோனயு உங்க அப்பாட்ட கம்ப்ளைன்ட் பண்ணுதா இல்லயான்னு பாரு அப்டின்னுவே அதே மாரி வந்த ஒன்னே பாப்பாவையு பாக்கு அவர்டையு அப்டியே தவ்வி தவ்வி ஓ ஓ ஓ வான் பேசுற மாரியே பண்ணும் பாத்துக்கோங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு இது பார்லே எம்புட்டு அறிவா இருக்காங் க இவிங்களா பயங்கரமா இருப்பாங்க ம் எத சொல்ற சொல்றதுல்லா கேட்டுப்பாங்க இன்னக்கில்லா அடுப்புல வந்து படுத்துக்கிட்டாங்க இன்னக்கி என் வி வைக்கிறோமா அதுனால அடுப்புல வந்து படுத்துகிட் டாங்க நா அப்பறோ சொன்னே எனக்கு வழி போக வர வழி வேணு போய் அங்குட்டு போய் ஓரமா போய் படுங்கன்னு வேமா எந்திச்சி வந்து கால்ல வந்து படுத்துக்கிட்டாங்க
அவுங்களுக்கு எல்லா தெரியிது புரியிது
நம்ம சொல்றது ம் போ போய் அடில போய் படு அப்டிங்கயே போயி கிச்சன்ல வந்து படுக்ககூடாது போ அப்டின்ன ஒன்னே எந்ச்சு வந்துட்டாங்க இங்கிட்டு எந்திரிச்சி வந்து நா உக்கார்ர எடத்துல அடியிலயே படு த்துருப்பாங்க பாத்துக்கோங்க
ம் ம் இப்ப அவுங்களுக்கு வேக்சின்ல்லா போடுவாங்கல்ல அதெல்லா போட்
ஆ போட்டுருவோ போட்டுருவோ அதெல்லா போட்டுருவோ வீட்லயே வந்து போட்டு விட்டு போயிடுவாங்க
ஆ ஹா எத்தன மாசத்துக்கு ஒரு தடவ போடுவீங்க
ஏ மூணு மாசோ அவங்க எப்ப சொல்றாங்களோ அந்த டைம் போடுவோ நாங்க ஆமா ஏற்கனவே ரெண்டுது ஒன்னா சேத்து போட்டுட்டோ போன தடவ அதுக்கப்பறோ வெளில ஒரு நாள் போயிட்டு வந்துட்டு ஒரு நாள் கடி வாங்கிட்டு வந்ட்டாங்க வெளிநாய்ட்ட அப்போ வேற வழி இல்ல நம்ம போட்டு புண்ணாயிடுச்சி ரத்த காயம் ஆயிடுச்சி அப்றமேல் செரி என்ன அதுக்கப்பறோ நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் அதுக்கு இதெல்லா பண்ணி அப்றோ இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க அதுக்கப்பறோ இப்போ அதுக்கு பின்னாடி இது இப்ப நல்லதா இருக்கா ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்ருப்பாங்க போல அதுவு பாத்தீங் தீங்கன்னா அந்த அதுக்கு மாத்ர குடுக்குறகுன்னு ஒரு இது வச்சிருப்போ அகல் விளக்கு மாரி அத எடுத்தோன்னு வச்சுக்கோங்களே உள்ள போய் அடில போய் படுத்துக்கிருப்பாங்க வர வரமாட்டாங்க ஆ அது எனக்கு பயங்கர இதா இருக்கு நா வேணுன்னே வம்பு இழுப்பே அத அந்த மாத்ர இத தூக்கிட்டு வந்துட்டோனா போது உடனே உள்ள போய் படுத்துக்கிட்டு அப்டியே உள்ள ஒழிஞ்சிருவாங்க போயி இங்க வாடான்னு கூப்டாலு வரமாட்டங்க வாட அரி இங்க வா வான்னு கூப்ட்டாலு வரமாட்டாங்க பாத் துங்க எனக்கு சிரிப் ப்பா வரு என்னடா இப்டிலா இருக்கயே நீ அப்டின்னு ஆனா மூணு பேரு பிடிச்சுக்கோங்க அத மருந்து ஊத்துறது க்கு மாமா மூணு பேரு புடிக்கணு ரொம்ப கொஞ்ச பெருசா வேற ஆயிட்டாங்களா ரொம்ப சிந்துவாங்கய பாத்துக்க
கஷ்டமா இருக்கதா இருக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்றதே கொஞ்ச இதுவா தானப்பா இருக்கு
அதுலயு பாத்தீங்கன்னா பால்ல கலந்து வச்சாலு அது தெரிஞ்சுருகாது எங்களுக்கு வாட ஆமா பால்ல சில கொஞ்ச நாள் குடிச்சாங்க செரி குடிக்கிறாங்க எல்லானு சொல்லிட்டு இப் ப கொஞ்ச வெவர தெரிஞ்சுருச்சா அவிங்களுக்கு பால்ல இப்ப நானு மருந்து கலந்தாடனா மோந்து பாத்துட்டு உடனே போய் படுத்துகுரது
அய்யோ ஆ நீங்க சாப்பாட்ல எது கலந்து குடுக்க முடியாதா தெரியாத மாரி நான்வெஜ்ல
பண்ணாலு மொதல்ல சாப்ட்டுட்டு தா இருந்தாய்ங்க நம்ம பால்ல கலந்து வச்சா பால குடிச் சாப்பாடகல சாப்பாடு சாப்ட்றோ இப்ப அந்த ஸ்மெல் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரமிச்சிருச்சு சோ அந்த மா டேப்லெட் ஏதாது நம்ம போட்டோனா அவிங்க கவனிக்கிறாங்க அதெல்லா தெரிது அதுக்கு தெரிஞ்சுட்டு அத சாப்பிட மாட்றாயிங்க அதனால வேற வழி இல்லாம குழந்தைக்கு கலக்கற மாரி தட் டு கரைச்சு அந்த மாரி போட வேண்டியதா இருக்கு பாத்துக்கங்க
ச்சிட்றாங்ளா
எங்க குடிக்கர அத குழந்தைக்கு மாரி வாயில ரெண்டு புடிச்சக்குரு அவரு உடம்ப புடிச்சிகுருவாரு பாப்பா கால புடிச்சிக்கிடு நா வாய்ல வாய வாய புடிச் உள்ள அமிக்கிக்கிட்டே இருக்கன்னு அது குடிக்கிற வரையு நாஅமிக்கிட்டே இருக்கு உள்ள அந்த இத வச்சு சங்கு மாரி வச்சிருப்பே நானு அந்த சங்கு மாரி பல்லுக் எடையில வச்சிட்டு அது குடிக்கிற முழுங்கற வரையு வச்சுக்கிட்டே இருப்போ
ஆ ஹா ஏன்ப்ப ஃபில்லர் மாத்ரி வச்சு குடுக்க முடியாதா
அது குடிக்க மாட்டதே அதா ஆ சே செரி பிள்ளர் அதா எது செரி ரொம்ப அறிவா இருகரயிங்க இப்ப எல்லா டைம் முடிய போதுன்னு நினைக்கிறேங்க
ஆ சரிங்கப்பா நீங்க வந்து நா அப்ற கூப்புட்றே
ஓகே ஓகே நோ பிராப்ளம் ஆ ஆ